ஹலோ
கேக்குதாப்பா
ம் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோன் நீ எப்டி இருக்க
ஆறுக்கு
ஓகே ஓகே
அப்புறம் என்ன இ வீட்லல்லா ஃபுட்டு இன்னைக்கி
இன்னைக்கி எதுவும் சமைக்கில ஏதாச்சு ஆர்ட்ரு போட்லாமான்னு பாக்குறேன்
என்னா ஆர்ட்ரு போட போறீங்க
வேற என்ன பிரியாணி தா
ஆ ஆ எல்லாத்துக்கும் ஃபேவரட் ஃபுட் பிரியாணி தா
ஆமா உனக்கு சமைக்க தெரியுமா பிரியாணி
எனக்கு சமைக்க தெரியாதுங்களே
ஏதோ கொஞ்ச கொஞ்ச தெரியும் இருந்தாலும் அது ப்ராசஸ் அதிகோன்றதுனால வெளியவே வாங்கி சாப்டுக்குலான்னு பாக்குறேன்
உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் சொல்லுங்க எப்டி செய்முறைகள்லாம்
நன்வெஜ் ஆ வெஜ் ஆ
நான்வெஜ் தான் பிரியாணின்னாலே நான்வெஜ் தான்
அ அ எப்டி செய்றது ஃபஸ்ட் நம்ம வந்து அதுக்கு என்னென்ன வேணும்னா பெரிய வெங்காயம் ரொம்ப மஸ்டு அது நல்லா நம்ம வணக்குனாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்பறம் ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இல்ல பட்ட கிராம்பு அதெல்லா எடுத்துக்கணும் அதெல்லா பட்டை கிராம்பு அப்புறம் ஜாதிக்காய் சொல்லுவாங்க அது ஒண்ணு இருக்கும் அப்புற ச் ஜாதி பித்திரி அப்டிம்பாங்க ஆரஞ்ச் கலர்ல இருக்கும் அது வத்தல் மாதிரி இருக்கும் பாக்குறக்கு
ம்
ட்டு அப்புறம் சோம்பு பிரியாணி எல மாதிரி ஒண்ணு குல்ல அது கொஞ்ச சேத்திக்குவாங்க அதெல்லா ஸ் தேன்ச்சி பவுடர் பண்ணிக்குவாங்க
ம்
பவுடர் பண்ணிட்டு அப்புறோ ஆயில் சேத்தி கொஞ்ச நெய்யும் சேத்திக்கிணும்
ம்
அப்புறோ அதுல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா ப்ரௌன் டீப் ப்ரௌன்வுன்ல ஆகணும் நமக்கு எவ்ளோ தூரம் வெங்காயம் வணக்குறோமோ அவ்வளோ தூரம் பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கும் அந்த மாரி நல்லா வணக்குனதுக்கு அப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கடையில வாங்கவே கூடாது இஞ்சி தனியா பூண்டு தனியா நல்லா நைஸா அரச்சுகணும் அரச்சிட்டு இந்த வெங்காயோ நல்லா இது ஆனதும் நம்ம அந்த பூண்டு இது அதுல போடணு நல்ல பச்சவாசோம் போற வரைக்கு நல்லா நம்ம அத வணக்கிட்டே இருக்கணு
ஆ
அது வணக்கி வந்ததுக்கப்புறோ தக்காளி பச்சமிளகாய் அதெல்லா போட்லா
ம்
இதெல்லா போட்டு வணக்குனது அது ஒரு கிரேவி ஸ்மெல் அது வணக்க வனக்கே நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் அப்போ கொஞ்சமா தயிர் சேத்து அந்த நம்ம செஞ்சு வச்சோல்ல பவுடர் அதையு கறியையு இப்ப சிக்கன் வேணுனா சிக்கன் மட்டன் வேணுனா மட்டன் ஆட் பண்ணிக்லா
ஓகே
ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கணும் கலக்கிட்டு அப்றோ சீரக சம்பா அரி சின் சொல்லுவாங்கல்ல அது நம்ம யுஸ் பண்ணி சாப் ப்புடும்போது ஆ அது வந்து இன்னு டேஸ்ட்டா இருக்கு பாஸ்மதி ரைஸ் இன்னு நல்லா இருக்கு
ம்
இப்ப நம்ம ஒரு கப் அரிசி எடுக்குறோ அப்டின்னா ரெண்டு கப் தண்ணி ஊத்தணு அப்பதா அரிசி வந்துட்டு கரெக்டா நமக்கு பொருனு பொருன்னு இருக்கு இல்லனா கொழஞ்சு போயிரு
ம்
அது இந்த குறுந அரிசிதா போடுறோ அப்டின்னா சீக்கிரமே அது கொழஞ்சு போயிரு அதெல்லா பாத்து பக் குவமா சமைக்கணு பாத் த்துருசில் செஞ்சாதா நமக்கு வந்து சரியா வரு குக்கர்ல செய்யுபோது கொழஞ்சு கொழஞ்சு போயிடு
இல்ல நீங்க ஆடரே போட்டுக்குறே அப்டின்ட்றீங்க
ஆமா இவ்ளோ ப்ராசஸ் செய்றக்கு நம்ம பெசாம ஆடரு போட்டு வாங்கி சாப்ட்டுக்கலா அப்டி இருந்தது ஐடியா
அதே மிறியு ஜொமேட்டோல நெறைய பேர் ஆர்டர் போடுறாங்களாமா
ஆமா எல்லா என்ன பண்றாங்க இவ்ளோ இது
அது இன்னும் பாக்குறாங்கன்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி தா மெயினா ஆர்ட்ரு போட்றாங்களா எல்லா
காம்மா யாரு வீட்ல இவ்ளோ ப்ராசஸ் செஞ்சு கறி எடுத்து கடைக்கு போகணு பொருள் வாங்கணு
கட் பண்ணணு தாளிக்கணு கழுவணு
என்ன வந்து ஒண்ணொண்ணு எடுத்துட்டு ஓடிரு
அதுவு ஒரு ஃபண்ணா தானருக்கு
ஆமா ஹெல்ப்க்கு ஆள் இருந்தா நமக்கு எதுவு தெரியாத தனியா பண்ணுணா கடுப்பாருக்கு
ஆமா அதுவு நெறைய வெரைட்டிஸ் வேற இருக்கு ஆம்பூர் இருக்கு திண்டுக்கல் இருக்கு செட்டி நாடு இருக்கு எனக்கு வீட்ல செய்றது எங்க மம்மி செய்வாங்க அதா புடிக்கு எனக்கு கொஞ்சோ நல்லா பாய் வீட்டு பிரியாணியு புடிக்கு நல்லாருக்கு
ம் அவளோ ப்ரியாணி தனி டேஸ்ட்டு தா அவுங்க எப்டி செய்யறாங்கன்னே தெரியல
அவுங்க வீட்லதா போய் பாக்கணு போல இனிமேட்டு அவுங்கல்லா பக்கத்துல இருக்காங்க எங்க வீட்டு பக்கத்துல அவுங்க அப்டி ஃப்ரை பண்ணாலே எப்டி ஸ்மெல் அப்டியே தூக்கிட்டு போவு ஆள அங்க
ஆமா ஸ்கூல் படிக்கும்போதெல்லா கொண்டு வருவாங்க சூப்பராருக்கு அந்த ரம்சான் டைம்ல எல்லா ரெண்டு மூணு பிரியாணி கொண்டு வருவாளுக
ஏ எல்லாத்துக்கு ஃப்ரையோட சிக்கன் ஃப்ரையோட சாப்டுவாங்க நல்லாருக்கு அதுல்லா
ஆமா
நீங்களு ப்ரை பண்ணி பாருங்களே ஒரு வாட்டி காளான் பிரியாணிய அது வெஜ்ஜுங்க எப்டிங்க நல்லது தான் நம்மளுக்கெல்லாம் பிடிக்காதாச்சே
ஆமா அதுவு நல்லாத்தாருக்கு இந்த மேரேஜ்க்கெல்லா போனா போட்றாங்கல்ல
ம் ஆனா எனக்கு மோஸ்ட் ஆஃப் எனக்கு காளான் பிரியாணில வந்து காரமா இருந்தா புடிக்கு ஆனா எல்லாருமே கம்மியா தா செய்வாங்க அது
ஆமா இங்க யாருமே காரம் சேத்திக்க மாட்டாங்க
பிஃபரன்ஸ் வந்து அதிகமாருக்காது
ம் இந்த வெயிலுக் காரோ சாப்ட்டா அவளோதா எனக்கு காரசாரமாருந்தா பிடிக்கு கொஞ்சோ மயில்டா
ம் கொஞ்சமாச்சு மயில்டா இருக்கணுமே சுத்தமா காரமே இல்லாம சமைப்பாங்க
ஆமா அதுக்கு சாப்டாமே இருந்துக்லா தக்காளி சாப்பாடு மாரி இருக்கு
ம் சில பேத்துக்குலா சமைக்கவே வராது அதுவு பொங்க சோறு மாரி செஞ்சுருவாங்க காளானு பிரியாணியே கருக விட்டுருவாங்க அந்த குக்கிங் டைமோட எக்ஸ்ட்டா குக் பண்ணிடுவாங்க அதனால அதுக்கு செட் ஆகாது சில பேத்துக்கு எங்க மம்மிலா ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்றது வந்து டுவெண்டி மினிட்ஸ் குக் பண்ணி ஒருமாரி லப்பரியா ஆக்கிடுவாங்க
ஆமா எக்ஸ்ட்ரா அத அந்த பொடி போட்றே இந்த பொடி போட்றே அப்டின்ட்டு எனக் காளான்ல தெரியாது ஏதோ இந்த பருப்பு சாதம் தக்காளி சாதம் அந்த மாரி செய்வே அதுதா ஈஸி கே வேல முடிஞ்சிடு
எப்பயுமே நான்வெஜ் ஃபிரிப்பெண்ஸ்லா போட்றாங்கனா என்னா மசாலா போட்டாலு அது டேஸ்ட்டா வந்துரு
ஆமா
ஓ வெஜ்ஜின்னா இப்ப இது மட்டு தா இந்த மசாலா போட்டாதா டேஸ்ட் வரு அப்டின் ஒரு ஒரு இது இருக்கு
அப்டி கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் அப்பெல்லா அரச்சு அரச்சு செ ப்பாங்க இப்ப எத எடுத்தாலு பொடி பொடிங்கிறாங்க
ம் இப்ப அந்த மாரி
ஆமா நம்ம ஜென்ரேஷன்ல தா எப்டி இருக்க போதுன் தெரில
எல்லாதியு குக் பண்ணவே மாட்றோ வேடிக்க தா பாக்றது அதுக்தா சாப்பர்றே
ஆமா இப்பயு ஃபாஸ்ட்டு புட்ன் சிக்கன்லே என்னென்னமோ செய்றாங்க சவர்மா அது இதுன்னு
நீங்க வந்து நியூ மாம் ஆச்சே நல்லா குக் பண்ணுவீங்களே எப்டிலா சம
எனக்கு ஏ ஹஸ்பண்ட்தாப்பா குக் பண்ணுவாரு நாளா குக் பண்ணமாட்டே
எங்க அல்ரீங்க
ஆமா அவர்தா குக் பண்ணுவாரு
சீரிசாவே வா
சீரிசாவே தா நா பாப்பா பெறக்கறக்கு முன்னாடில ஒர்க் பொயிட்ருக்கும் போதும் அவுரு தா குக் பண்ணுவாரு
அவுரு சூப்ரா சமப்பாரு பிரியாணிலா எனக்கு சமைக்க தெரியாது
இப்ப சமைச்சி வச்சினுதா வேலைக்கு பொயிட்டாரா
ஆமா எல்லா ஒரு டைம் வீடியோ கால் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாரு நானே சமச்சுக்குவே மோஸ்ட் ஆஃப் த டே அவர் தா சமப்பாரு
ஓ ஒங்க மம்மி வீட்டு பக்கத்துல தானே இருக்கீங்க
ஆமா அவுரு ஒரு செஃபு
செஃபா
அப்டின்னு நானே சொல்லிக்கிறே சூப்ரா சமப்பாரு அதுவு பிரியாணிலா வேற லெவல்ல இருக்கு
ம் எப்டி
அ சிக்கன் சிந்தாமணி செய்வாரு
ம் ம்
சூப்
ஹலோ
என்ன பண்றது பாப்பா இன்னும் குட்டியா இருக்காலே இல்லன்னா அவளையு சாப்ட வச்சிரலா
கொஞ்சோ பெருசாகட்டு அப்பறமா நீங்க ஹஸ்பண்ட்ன்னு சொல்லி நல்லா சிக்கன் சிந்தாமணி எல்லா செஞ்சு குடுங்க
ஆமா அது சிக்கன் சிந்தாமணி ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சரியான காரொ ஆனாலு அது டேஸ்ட் அது எப்டித் தெரியுமா செய்வாங்க ந இந்த வர மொளகா இருக்குல்ல
ஆ
அதுக்குள்ள இருக்கிற வெதையெல்லா எடுத்துருவாங்க
ம்
எடுத்து நீட்டு நீட்டமா கட் பண்ணுவாங்க கட் பண்ணி நம்ம வந்து சிக்கன் சூடு தான அதுவும் காரமாவும் சாப்புட்றதுனால நம்ம நல்லெண்ணய சேர்த்தி சமைச்சா வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட்
அ
கடாயில நல்ல எண்ணெ ஊத்திட்டு ஆஹ் ஹ நல்ல எண்ணே ஊத் தி அதுல சின்ன வெங்காய கொஞ்சோ நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகணும்
ஓ
ஆனதுக்கப்பற பூண்டு நெறையா சேர்த்துக்கணும் நம்ம பூண்டு எவ்ளோக்கெவ்ளோ சேர்த்துக் க்கிறமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வாய்வு அந்த பிரச்சனைகள் எல்லா வராது
ஓகே
அது சேர்த்திட்டு அதுக்கப்பற அது நல்லா ஃப்ரை ஆனதுக் கப்பற நம்ம இந்த சிக்கனையு அந்த வர மொளகாவையு போடணு அப்டியே அப்டியே பார்க்க அப்டியே ரத்த கலர்ல இருக்கும் எண்ணெய் எல்லா மொதங்கி
அ
அது நல்லா கொதிச்சி வந்ததுக்கப்றோ எண்ணெ தனித்தனியா பிரிஞ்சி வரு
ஓ
அது அப்டியே சுடு சோறுல கலக்கி கொஞ்சோ தேங்கா எண்ணெய ஆட் பண்ணி சாப்ட்டோ வச்சுப்போ அப்டி இருக்கும்
செம்மயா இருக்கும் எனக்கு இப் இப்பயே டெம்ட்டா இருக்குன்து நா போய் வாங்கிட்டு வந்து செய்யலான்னு பாக்குற
நீ செஞ்சு நல்லா செய்வியா நீ
ட்ரை பண்றத்தா எனக்கு வந்து உங்கள மேரி டாட் லிட்டில் பிரின்சஸா இருக்கணும்னு ஆச தா ஆனா ஃப்யூச்சர்ல எய ஹஸ்பண்ட் சமைக்கத் தெரிலன்னா
தா எனக்கு சமைக்கிறாரு
எனக்கு ஃப்யூச்சர்ல ஹஸ்பண்ட் சமைக்காம நா மட்டும் சமைக்கணுன்னா என்ன பண்றது வேக வேகமா கத்துக்கறத்துதா
இப்ப இருந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கோ எப்டி சமைக்கிறது
கண்டிப்பா கண்டிப்பா
உ ஹஸ்பண்ட் வெஜிடேரியனா இருந்தா என்ன பண்ணுவ
அப்டின்னா அந்த சைடே போவே மாட்ட
ஆமா
சேரி நீங்க ஆர்டரு போட்டு சாப்டுங்க
ஆர்டரு போட்டு சாப்டணும் தா ஓகே எனக்கும் பசிக்குது என்ன பண்றது வேற பேசுறக்கு நல்லா இருந்து டெம்ட் ஆயிடுச்சு ஆமா
நீங்க இப்ப ஆர்டர் போட்டாதா வருவாங்க அவங்க சீக்கிரமா
ஆமா அவங்க வரக்கு ஒரு அர மணி நேரம் ஆயிரு சேரி நா போய் ஆர்டரு போடுற
ம் ஓகே பாய்
பாய்